ஹலோ
எத்தனை மாங்கா சாப்பிட்ற
எத்தன மாங்காவா நா ஒரு மாங்கா தா போட்டே புளிக்குதா அதனால கொஞ்சமா சாப்புட்றே கொஞ்ச கொஞ்சமா புடிக்கவே இல்ல அது வேஸ்ட்
ஏங்க எங்க வீட்ல காய்கறி வாங்கி அந்த மாங்கா வாங்கிட்டு வெக்கிறேல்ல அது பழுத்துரும்
நானா இருந்தா அப்பயே சாப்பிட்டு இருப்பே கடையில வாங்குனா கடையில வாங்க மாட்டாங்க உம்
ஒரு நாள் என்னா பண்ணுவாங்க வாங்கிட்டு வந்த அன்னைக்கே வச்சிருவாங்களா அடுத்த நாளே
அ
அடுத்து ஒரு மூன் நாளுக்குக்கு அப்புற தா மறுபடியு அந்த மாங்கா திருப்பி வரும் அந்த மாங்கா ஃபர்ஸ்ட்டு இ ஃபத்ஸ்ட் டேஸ்ட் சாம்பார்ல போட்டாங்கன்னா அந்த மாங்காவ அடுத்த நாள் புளி கொழம்புக்கு போறதுக்காக வச்சிருப் தாதுக்குள்ளயே இது பழுத்துரும் அத வந்து புளி கொழம்புல போட்றப்ப அத பழுத்தோவுட்னே அந்த பழம் ஆயிடும் அது பழத்த போட்ட மாறி அது ஸ்வீட்டா இருக்கும் கொழம்பும் ஸ்வீட்டா இருக்கும் போடுவாங்க அப்றோ என்ன பண்ணுவீங்க அத
நா சாப்ட்ருவனே அப்டி
அ அஅ அது நா சாப்பிட மாட்டே
உம்
அதனால எங்க வீட்ல வந்து நாங்க நறையா தோப்பு வச்சிருந்தோ
அ மாங்காத்தோப்பு
மாங்காத்தோப்பு
அப்ப நறிய மாம்பழ எல்லா சாப்பிடுவீங்கில்ல எனக்கு ரொம்ப புடிக்கும் உம்
அவசரங்கள் நீங்க பேச உடணு வச்சிருந்தோ அது என்னா என்னா ஆச்சுன்னா ஒர் ஒரு ஒரு மரமா வெட்ட ஆரம்பிச்சுட்டாங்க
ம்
இப்பவே நாங்க கால்வா போட்டுட்டு இருந்தோ
உம் ம்
அதனால கால்வாய்க்கு மரம் வேணும்னு சொல்லிட்டு மரத்த வெட்டி அதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க
அ
அதுக்கப்றோ எ உ எங்க வீட்ட சுத் தியே கிட்டத்தட்ட ஒரு ஏழு மரத்துக்கிட்ட ஒரு மூனு முந்திரி மரோ
உம்
ஒரு அஞ்சு மாங்கா மரம் இருந்துச்சி ஒரு ஒரு வெரைட்டிஸ் இப்ப இல்ல ஒரு ஐந்து வருடத்திற்கு முன்பு
ஐய்யோ மாங்கா மரத்தெல்லா எப்படி தா வெட்னீங்களோ எனக்குல்லா மனசே வராது உம்
இல்ல மிஷின் வச்சுதா
ம் ம் ம்
வெட்டிடாங்க
ம்
அதுக்கப்புற அந்த எடத்தல்லா இப்போ எப்டி சொன்னா ஃபுல்லா மண்ணு கொட் டி அதுக்கப்புற பக்கத்துல வந்துட்டு கொளோ இருக்கு கொளோ இருந்த எடத்துல மாமர மாமர இருந்த எடத்துல மறுபடியு கொளோ இப்ப மணல்லா வந்துட்டு சேல்ஸ்
அ அ
இங்க அந்த மண்ணு எல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க அதனால வந்துட்டு மண்ணு எடுக்கிறதுன் சொல்ட்டு அது அது வெட்ட வெட்ட கொளமாயிடுது குட்டையாயிடுது உனக்கு இப்ப கூட காத்து சவுண்டு கேக்கலையா
ம்ஹும்
என்ன காதோ
எனக்கு கேக்கயே மாட்டுது
பீச்ல நிக்கிற மாரி இருக்கு இப்ப எனக்கு
ஐயயோ இங்க காத்தடிக்குது ஆனா அந்த அளவுக்கு இல்ல இல்ல மழிவமான காத்தடிக்குது
கேக்குதா நா ரூம் குள்ள இருக்க ஆனா
ஆ ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது
இப்ப ஏ கேக்குதுன்னா நா படுத்துருந்தனா இப்ப எழுந்த
அ ஆ இப்பதா அதிகமா கேட்டுச்சு
அதுதா எழுந்ததுனால உனக்கு கேக்குது போல இந்த இந்த காத் த்துல வந்துட்டு இந்த இதெல்லா ஸ்கிரீன்லா பறக்குதுன்னு எல்லாத்துலயு கிளிப் போட்டு வச்சிருந்தே
ம்
கிளிப்பு பறந்து வந்து இங்க தெரிக்குது
ஐயயோ ம்
ஸ்கிரீனே கிழிஞ்சிரும் போலருக்கு அடிக்கிற காத்துல
அவுத்து கீழ வச்சிருங்க இல்லனா
ஃபேன எல்லா ஆஃப் பண்ணிட்டே நானு எதுக்குடா ஏதா இவ்ளோ காத்தடிக்குது அப்புற எதுக்கு ஃபேனு அப்டினு சொல்ட்டு
ஆமா கரட்டு கரண்ட்டு எசுனிய
கரண்டு சேமக்கிற ஆளு நா கெடையாது எனக்கு எப்போதுமே பேன் ஓடிக்கிட்டே இருக் கடி இப்போ நல்லா காத்தடிக்கிதே
ம் ம் ம்
ஃபேன விட நல்லாவே காத்தடிக்குது சொல்ல போனா ஃபேன் காத் து எ ஃபேன் எப்டி ஓடு தெரியுமா வெள்ளில இருந்து வர காத்து வச்சுதா எ ஃபேன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு
அதே மாரிதா இங்க ஒரு டம்மி பீஸ் ஆனா ஃபாஸ்டா ஓடு மின்னல் மேறி ஓடு ஆனா ஒண்ணுமே புஸ்ஸு ஒண்ணுமே காத்து வராது
ஆனா நல்ல ஃபேன் தா கிராம்டன் கிராம்டன் தா ஆனா அது ஏ அப்டி ஓடுதுன்டு ஏ அப்டி சுத்துதுனே தெரில ஆனா சுத்தவே மாட்டேங்குது காத்து இப்ப பயங்கரமா அடிக்கிற டைம்ல நல்லா சு ஃபாஸ்டா சுத்துது
ஆனா காத்து அதுலந்து வரல
மழல்லா பெய்துல்ல மழ பெய்ர டைம்லலா அவ்ளோ ஃபாஸ்டா சுத்து இந்த ஃபேன்லா
ம்
ஏ இத்நாளா எங்கடா போனீங்க சம்மர்லல்லா
ஆ இல்ல இல்ல அப்டி இல்ல அந்த கிளைமேட் சில்லுனு இருக்குல்ல அது மெதுவாதா ஓடுது ஆனா நமக்கு அது குள்ளர்ற மாருகிது ஆமா நானும் இத உணர்ந்திருக்கே
ம் அது எப்போனு இப்போ ரீசண்டா போனா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த மழைகள் பெஞ்ச டைம்ல வந்து ந்து அந்த காத்து வழியா தா ஏ ஃபேன் உயிர் வாழுதுன்றது எனக்கு அப் ப தா தெரிஞ்சுச்சு அப்டி அந்த மாதிரியான ஒரு நெலம
ம்
ஆப் பண்ணி விட்டே எல்லாத்தையு அதா நல்லாவே காத்தடிக்குதே அப் ப்ப எதுக்கு அப்டின்னு சொல்லிடு எங்க ரும்ல மட்டு ரெண்டு ஜன்னல்
ம் ம்
ஒரு சைடு வந்துட்டு இந்த கொசுல்லா வராம இந்த நெட்டு் அடிச்சு வச்சிருங்கெ அதனால வந்துட்டு இந்த பக்கத்தல இருந்து பெருசா காத்து வராது ஒரு சைடு சும்மா அப்டியே வெளி ஓபன் பண்ணி விட்டுட்டு எம்டியா விட்டுட்டே அத ஒட்டுறதுக்கு வாங்கி வச்சிருக்கே அத இன்னும் நா ஒட்டல அந்த ஸ்கிரீனுக்கு
ம் ம் ஆர்டரு பண்ணி வாங்குவீங்களா
ம் வாங்கிட்டே ஆனா அத இன்னு ஒட்
சூப்பர் அது மாரிதா நானும் பாத்துலா வீட்டுல சொல்லுவே எங்க வீட்டுல அதல்லா பெரிய கத மீஷோல இந்த ஆர்டரு போடுற வேலயே கூடாது
இல்ல இல்ல நா பண்ணுவே இப்ப இத நா ஒட்டிட்டேன்னு வச்சுக்கோவே வர காத்தும் பெருசா வராது அதுவும் இந்த வெய்ல் நாள்ல
ம்
மழநாள் வந்துச்சுன்னா கூட ஹெவியா காத்தடிக்கும் இப்ப நம்மளே அந்த டைம்ல ஏண்டா இவ்வளோகானு அதிக இது பரவால்ல அப்டின்ற மாரி இருக்கும்
ம்
அதனால சரி ஒரு ரெண்டு மாசம் பொறுத்து ஒட்டிக்கலா அப்டின்னு சொல்லிட்டு வச்சிருக்கே
ரெண்டு வருஷோ இரு அங்க இருப்பீங்களா
ரெண்டு மாசோ தாயே ரெண்டு மாசத்துல மழக்காலோ வந்துரும் ஆத்தா எங்க போற
நா ரெண்டு வருஷோன்னு கேட்டுச்சு ஏ காதுல
ரெண்டு மாசத்துல மழக்காலோ வந்துரும் ரெண்டு மாசோ கழிச்சு ஒட்டிக்களான்னு வச்சிருக்கே
நைட்டு பூ வச்சிங்க வச்சிங்க ஏ கா ஏ காது ஃபுல்லாவே அப்டிதா கேக்குது எனுக்கு
காதா அது சொல்றது கேக்காது நெனைக்காததெல்லா கேட்கும்
இ ம்ம் அப்டிதா நா னென்னமோ பாக்ஸ்ல்லா போட்டு ஆர்டர் பண்ணி வாங்குவே தே ஆனா தேவலாத்துட்ட தேவதா இந்த வளையல் டப்பால்லா வாங்கினே ஆனா தூக்கி வீசினாங்க பாரு போய் தென்ன மரத்துல அடிச்சது
இல்ல நா அடிக்கடி போடுவே ஏதா தேவையானத போடுவே
நா மட்டு என்ன தேவையானதா போட்ட தேவதான அப்றோ மாணவரியா கடக்கும் ஒரு அழகா ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டுதான நா அத ஆர்டர் போட்டே எங் ஏ தூக்கி போட்டாரு ஏன்னா இரும்பு கட வச்சிருக்காங்களா அதுல புதுசா எப்பனா வரும் எப்பனா தா வரும் பயுமே வராது பழ பழைய பொருள் தா பஸ்ட் போடுவாங்க அது திருநீலல்லா புதுசா வந்ததுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்டின்னு நினைச்சின்னு அதெல்லா வாங்க அத சொல்லுவாரு எது காசு வேஸ்ட் பண்ற அப்டி சொல்லுவாங்க ஆ அப்படித்தா பண்ணுவாங்கனே கடுப்பா வரு நிறைய புது ஐட்டம் எல்லாம் வேற போட்டுருவானுங்க பெரிய பெரிய பரக் பணக் காரனுகலா இருக்கான்லா அவுங்களா அப்டியே வீட்லாம் காலி பண்ணுவாங்ள வீட்லாம் கிளீன் பண்ணாங்க மறுபடியு புது வீட்ட வாங்குவாங்க போலருக்கு வீட்ட கிளீன் பண்ணி அதை தூக்கி போட்டு ரீன்னானு தெர்ல அப்டி ஃபுல்லாவே சீலே பிரிக்காம இந்த காபி மக்ளாருக்கில்ல அது மார்லாம் அது மாரிலாம் பத்து பாஞ்சு கிட்ட வந்தது அப்டி புதுசா அப்டி பாக்ஸ் பாக்ஸாருக்கு இன்னொன்னு இந்த அடியில ரொம்ப நாளா இந்த ஒரே எடல வச் சிரு வந்து லைட்டா தேஞ்சு போன மாரி இருக்கும் ஆ அந்த எடொ மட்டும்தா ஒரு மாதிரிருக்கும் மத்தபடி யூஸ் பண்ணாத கிளாஸ் அப்டி நாங்க டப்பா டப்பா பி ச்சோ நாங்க தா அப்டி
நீங்க என்ன பண்ணுங்க பக்கத்துல வந்துட்டு இங்க வந்துட்டு சேல்ஸ் போட்ருங்க அத
இல்ல அப்டி பண்ல லேடிஸ்கு எல்லார்கு நாலு அஞ்சு மூணுண் குடுதாச்சி
உம்
ம் வாரி வழங்கும் வள்ளல் மாரி பிரிச்சுருவாங்க ம் ம்
த்த அங்க வாங்கி இங்க வித்துரு
ஆ வித்தா கூட நமக்கு லாபம் அவனுங்க குடுத்தா ஒண்ணுமே பே பேரிகள் இத அவனா வேஸ்ட்டூ சல்லி பசங்க அவனுங்கள போய் கொடுத்துட்டாங்க
அதா புதுசா சீலே பிரிக்காம வெச்சிருக்க பொருளையே வேஸ்ட் பண்ற அப்டியே பாதி வெலைக்கு போட்டா கூட உனக்கு லாபந்தான
நல்ல நல்ல டிசைனா பார்த்து நா பொறிக்கி வெச்சிகன கொஞ்சோண்டு வச்சிருக்கேன் உன்னு இது நாங்களே ஃபர்ஸ்ட் அத யூஸ் பண்ல அ
எனக்கு இந்த காஃபி கப்லாம் புடிக்கும் நா நெறைய கலெக்ட் பண்ணுவே காஃபீ
ஆனா நா குடிக்கவே மாட்டே ஆனா எனக்கு அந்தப் பாக்க பிடிக்கும் பாக்க புடிக்கும்னு சொல்டு வெச்சுக்கிறே நா குடிக்க மாட்டே காப்பிதா
ஆக்சுவலா நா நெறைய வாங்குவேன் அந்த மாரி நிறைய எப்டினா எனக்கு இப்பயே என் என்ட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது என்ட்ட ம ட்டுமே இருக்கு பாக்கறப்ப அது அது நல்லா இருக்கும் இப்ப டீக்னா இததா டீக்கி காஃபி எல்லா குடிக்க மாட்டே என்னைக்காவது ஒரு நாள் காஃபி குடிச்சா ஓக்கே அப்டினா காபிக்கு தனியா அது காஃபினு எழுதிருக்குள்ள
யூஸ் பண்றதுன் சொல்லிட்டு கிச்சன்ல வெச்சிருக்கீங்களா இல்ல ரூம்லயே வெச்சிருப்பீங்களா
கிச்சன்ல கிச்சன்ல கிச்சன்ல ஒரு ஷெல்ப்ல அடுக்கி வெச்சிருப்பே பாக்கவே அழகா இப்ப அந்த ஷெல்ப் கொஞ்ச கேப் இருந்தா போய் எதாவது பொருள்வாங்கு எனக்கு அது புடிக்காது நா எடுத்து எடுத்து வெப்ப இவ திருப்பி திருப்பி அத வந்துட்டு போய் சொல்வா எதையாவது எடம் ஃப்ரீயா இருந்தா நம்ளுக்கு எதன பண்ணுவோ அது அதுக்கு அப்றோ நா அத விட்டுட்டே இப்ப எதுவு கேக்றது இல்ல இப்ப போற இப்ப கடைக் கு போறேன் நா என்ன பண்ணுவேன் இப்போ ஆப்பிள் சூப்பர் மார்க்கெட்டிங் இங்க இருக்கும் இங்க நாங்க போனோன்னு வச்சுக்கோங்க நா நேரா போறதே அந்த கப் செக்ஸ்க்ஷனுக்கு தான் அங்க போன என்ன இது இன்னுமா இதெல்லா இருக் க்குனா மாதிரி இரு ஏ எப்ப வந்துச்சுன்ற வரைக்கு இதுக்கு முன்னாடியே நா நெறைய வாங்கிட்டனே அப்டின்ற மாரி இருக்கும்
ஆ
அதுகப்புறம் இப்ப இந்த பாட்ல இருக்கும்ல பான இதுலயே காஃப் மட்டு இருக்கும்ல அது ஒண்ணு வாங்குன
அது எதுக்கூ
அ அதுவு காஃபி மக்குதா அதுக் பால பானனா பான மாரிருக்காது எப்டி சொல்றது வந்து இப்ப அந்த ஆ ஆ ஆ அத சொல்ல தெரியல நீ புரிஞ்சிருப்பனு நா நெனச் டி கப் சய்ஸுக்கு குட்த் குட்டி ஒண்டா அது இருக்கு அது நல்லாருகு எனக்கு அது ரீசண்டா புடிசிச் சி அதுக்கப்புறோ அது வாங்கின அதுகப்புற இன்னு ஒன்னு எங்க அக்கா ஒன்னு வாங்கி கொடுத்தா ஏ பெரிமா பொண்ணு சென்னைல அவ அங்க இருக்குரப்ப ஒண்ணு பாத்தே அப்டின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணு வாங்கிட்டு உனக்கு அது கண்டிப்பா புடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா அது எனக்கு உண்மையில ரொம்ப ரொம்ப குட்டி அது நல்லா இருக்கு இப்போ இந்த கா ம்ச் டீ கடையில எல்லா இந்த காபி கிளாஸ் இருக்கு டீ கிளாஸ் இருக்கும்ல அந்த கிளாஸ் ஷேப்பு
உம்
இந்த பீங்கான்ல
உம்
பாதி வரைக்கு ஒயிட் கலர்ல ஒரு டிசைனு மேல வந்துட்டு வயிலெட் கலர்ல ஒரு டிசைனு கலர் காம்பினேஷனே சூப்பரா இருந்துச்சு அது ரொம்ப குட்டி நல்லாவு இருந்துச்சு அது பாக்குறதுக்கு அ இதுதா அளவு பாக்குறதுக்கு இது சூப்பராவு இருக்கு அப்படின்ற மாரி
எல்லாமே யூஸ் பண்ணிருக்கீங்களா இல்ல சும்மாவே சும்மா ஷோ கேஸ் ஆ
வே பண்ணுவா நானு இப்ப எப்படி தா இந்த கிளாஸ் சும்மாவே இருக்கு சரி இன்னைக்கு இதுல தண்ணி குடிப்போ
தண்ணி ஆ ஆ
அது எனக்கு ஹேபிட் அது வந்துட்டு வீட்டுல கூட வந்துட்டு தங்கச்சி கூட கிண்டல் பண்ணுவா ஏ இவ வந்துட்டு டம்ளர்ல எல்லா குடிக்கவே மாட்டாளா அப்படி இப்படி சொல்லிட்டு என்ன கிண்டல் பண்ணுவா ஆனா எனக்கு வந்துட்டு அது புடிக்கு எனக்கு கிளாஸ் ல தா குடிக்கணு டீ கப்ல தா நா டீ குடிப்பே கப்புலதா பூஸ்ட்க்கு ஒரு ப கப்பு வச்சிருக்கே ஹார்லிக்ஸ் குடிச்சா யாராச்சு வந்தாலு குடுப்பே
ஆ வீட்ல இருக்கிறவங்களு யூஸ் பண்ணலா இல்ல ஆ வீட்ல இருக்க எல்லாரு யூஸ் பண்ணுவாங்கில்ல என்ற
வீட்ல இருக்கிற எல்லாருக்கு நா குடுத்தாத உண்டு அவங்களா அதுல எடுத்து மெணக்கெட்டு எல்லா குடிக்க மாட்டாங்க
ஹ
நா ஊத்தி குடுதா குடிப்பே ஆ டீ குடிக்கிறப்பதா ம்ச் எல்லாரு ஒரு ஒரு டைம் கூட குடிப்பாங்க இப்ப அம்மா ஸ்கூல் விட்டு வந்து அவங்க வந்து அவங்க சில்வர்ல ஒரு கப்பு ஒண்ணு வெச்சிருக்காங்க அவங்க அதுலதா குடிப்பாங்க நா இதுல குடுத்தாலு எனக்கு அதுல குடு நீ மட்டு ஒண்ணுதுல குடிக்கிற இல்லம்பாங்க
உம் உம் உம் நாங்க வாங்க தே இல்ல அது காசு கொடுத்து எ பிரெண்ட்ஸ் ஏதோ பர்த்டேக்கு என்னமோ ரெண்டு பேரு ஒரே மாரி போட்டோ போட்டு கொடுப்பாலுங்கல அந்த அந்த டைம்ல அது நல்லா போச்சுன்னா அது வாங்குநாளுங்க அது போட்டவே தேஞ்சு போன அளவுக்கு ஆயிபோச்சு
ஆமா அது போட்டோ போயிடுதுடா
போயிடுதுதா அத நா யூஸ் பண்ண மாட் டல்ல அதுனால எங்க அப்பா கிட்ட நீ யூஸ் பண்ணிக்பானு சொல்ட்டு குடுத்த தா ஒரே மாசத்துல் அவரு அந்த எடத் த்த புடுச்சு புடுச்சே அப்டியே வெள்ளையாயிடுச்சு எதுமே இல்ல போட்டாவே இல்ல இப்ப அதுல
அது மட்டு இல்லாம அது பெரிய சைஸ் வேற இருக்கு
ம்
நா வந்துட்டு போட்டு குடுத்தே பட் அந்த போட்டோல்லா பாதியே போக ஆரம்பிச்சிருச்சு நா நெறைய பேருக்கு அது கிஃப்ட் பண்ணிருக்கே ஆனா எப்டின்னா அத மொத்தமா போகாம கொஞ்சொ கொஞ்சமா போற மாரி இருக்குல்ல மூக்கு இருக்காது